ஹ்லோ
ம் சொல்லுங்க
என்னாங்க பண்றீங்க
நா நல சாப்பாடு சேமிக்கணு அது என்ன ஐய இல்லாம இருக்கே
பேசாம குக்கர்ல ஒரு சுவா தாளிச்சு வுட்ருங்க
தாலிக் ம் குக்கர் சரியில்ல குக்கர்ல பண்ணா தீஞ்சு போய்ர்ச்
ஓஓஓ அப்ப அது கேஸ் கட் ப்ராப்ளம் போல
தெரில எனக் என்னன்னு
ஓ
துவஞ்சி போய்டு
தோ
உங்ளுக்கு ஏதாவ் சவ்ண் டிஸ்டபாருக்கா
கண்ணியின் கழுவி ஊத்துறீங்க எதோ
அவ கேக்குது சேரி
ஐயோ தத்
நேத்து இவ தத் ஸ்ட வந்து போன வார வந்து வே சவன்டி சவன்த் ஆனிவர்சரி ஆ ஓகேவா சவன்டி சவன்த் ஆனிவர்சரி சர்ச்சுல போன வீக்கு
நாமா
ஆ அப்ப இன்னாச்சு பன்னண்டு மணிக்கே சாப்பாடு போட்டுட்ருக்காங்க
எரி
ஓகேவா அத வந்து பாஸ்டருக்குலா தெரியாது பன்னண் மணி பன்னண்டு மணிக்கே சாப்பாடு போட்டது ஆனா அஃபிஷியலா எல்லாரு சாப்புட போ தச்சு முட்ஞ்சது ஒன்ற மணிக்கி
ஆமா
ஓகேவா பன்னண்டு மணிக் சாப்பாடு போட்டாங்கன்ட்டு சர்ச்சுல ஃப ஐயா வந்து கம்ப்ளைண்னு ஓத்திட்ருக்காங்க கம்ப்ளைண் பண்ட்ருக்காங்க ஓகேவா அப்ப இன்ன சே இந்த வார ஐயா அனன்ஸ்மண் குத்துன்ருக்காரு அப்புல்ல ஏ பக்கத்துல ஒரு அக்கா ஒக்காந்து அக் வாக் அக்காகிட்ட நா சொல்ற ஐயா எல்லா ய ஐயா ப ஃபஸ்ட்டு சொன்னாரு இந்த பாத்துரோ கழுவுண டீ ட்ரீ டீமல்லா பாராட்னாரு சர்ச்சிலா ரொம்ப அழுக்காந்ச்சி கழுவி கட்ளீன் பண்ணாங்கள்ள அவுங்ளல்லா பாராட்னாரு அனோன்ஸ்மண்ட் அப்போ நால எங்க சர்ச்சுல எங்க ஏ பக்கத்துல ஒரு அக்கா உக்காந்துர்ந்தாங்க அவுங்ககிட்ட சொல்ற அக்கா இப்ப வந்து கழுவி ஊத்து கழு கழுவுனவுங்ள பாராட்னாரு கொஞ்ச நேர கழ்ச்சு கழுவி ஊத்துறவுங்ள பாராட்டு போல
ம்
புரிதா
ம் புரிய்து
ன்னா சொல்லுங்க பாக்லா
எதா இந் மரி இந் மரி சாப்பாடு இது பண்ணுவுங்ள அவுங்ளலா திட்ட போறாரு
ஆ அ கரெக்டா அத்துது கரக்ட் டர்சி குர்த்தவுங் இல்ல சாப்ட்டவுங்ள
ஓ சீக்கிரமா சாப்ட்டவுங்ள பன்னண்ட்ர மணிக்கி
பன்னண்டு மணிக்லா அவுரு கேட்டாரு அனோன்ஸ்மண்ட்ல நீங்க என்னா அவ்ளோ நல்லவுங்ளா காலைல ஒம்போது மணிக்கி மத்தியான பன்னண்டு மணிக்கி நைட் எட்டு மணிக்கி கரெக்டா சாப்புட்றது கு
அப்புடி கேட்டாரா
ஆமா நம்ம ஒன்னு அவ்ளோ நல்லவ்ங்க இல்ல ஃபர்ஸ்ட்ல கேட்டாரு செக்கேண்ட் சுரேஷ்ல திட்டாருங்க நம்புன்ன அவ்ளோ நல்லவுங் இல்ல
சேர்விஸ் ஃபஸ் சர்வீஸ்ல நா வந்து ரொம்ப முடியாம இர்ந்த ஒடம்பு அத்னால என்மோ
ஒ ஒ ஆமா எதுக்குங்க நீங்க கீழ உக்காஞ்சீங்க மேல போனிங்க திவின் காணாம் பொய்ட்டீங்க
அதுதா கீழ இர்ந்தனா
எதுமே கேக்லங்க
ம போன கேட்லாப்ஸ்லேந்து கால் வந்து கட் பண்ட்ட ஹலோ
சொல்லுங்க இன்னாச்சு ஹலோ கேக்குதா ஹலோ
லோ கேர்லாப்ஸ்லேர்ந்து கால் வர்து இன்ட்டு இன்றேஎன்னால் லில்னா கால் இந்த கால் ஹங்கப் ஆயிடு வேஸ்ட் ஆயிடு
ஓ ஏ திடீர்னு கால் பண்றாங்கன் தெர்லியே
ம் தெரில இந்த ஒர் நிம் இன்னான் தெர்லியே வேற
இந்த கால்ஸ் முட்ஞ்ச ஒனே நீங் அப்ப பேசுங்க
ம் சாப்பு சொல்ணு வீட்ல பேசின்ந்தாங்க தெரியாம கட் பண்ணிட்ருப்பாங்க அப்டின் சொல்ட்டு
ம்
ம்
அத்தாங்க இன்னா சொல்லிட்ருந்தோ நம்
அதா ச ம் ம்
நாய் கச்சி உழ்ந்துரு போறீங்கன்ட்டு ஆ ஆ இ இல்லிங்க அது முட்ஞ்சிச்சு இது வேற இது சிக்ஸ்த்து நெனக்கிற
ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது கேக்குதுல்ல கேர்ளாவுலந்து ஃ ஃபோனா வர்து
இன்ன இன்ட்ருவில செலக்ட் ஆயிட்டீங்ளா என்ன
இன்டர்வியூல ஒன்னு செலக்ட் ஆயிருக்காது வேற எதாச்சு கம்பெனிக் போறியாங்க வேன்னா கேப்பாங்க
ஒ ஒ ஒ
ம் சொல்லுங்க நீங்க பத்து சொல்லுங்க டைம் வேற போவுதுல
பேசிட்தானங்க இருக்கோ இன்ன நீங்க
ம் சேர் ப சொல்லுங் சொல்லுங்க
உங்குளுக்கு ஒடம் செர்ல அந்த மாரி மெயிண்டேன் அவுங்க
ம் அ சொல்லுங்கப்பா
அ அ நா வந்து ந வந்து உங்க ஃப்ரெண்டுங்க நீங்க உங்க வா நென்ச்சி பிய்ந்துகிட்ருக்கீங்க போல
புரிய்ல
சாப்ட்டீங்ளா
நா சாப்ட்டே ஆ என்ன பிரச்சன தெரிமா வீட்ல போஸ்ட்டு பாத்தீங்ளா
ஆ
அ அதுதான் பிரச்சனையே என்ன ஆயிட்ச்சு தெரிய்மா இவுங்கவு அவுங்கதான் ஃபோ போஸ்ட்டு போட்டாங்க வீட்டுக்கார் தா போஸ்ட்டு போட்டாரு ஓகேவா அவருக்கு என்னானா நா வந்து ஸ்டோரி எல்லா போடுவன்ல அவுரு என்னனா தூணிலா வந்து வீட்ல இருக்குறவங்க பாக்குற மாரி போட்றன்ன நென்ச்சிக்கினாரு
ஓகே
ஆனா நா ஹைக் பண்ணி போறன் அவுருக் தெரியாது போல
அ
அதா வீட்ல தெரிஞ்சச்சுல்ல ஸ்டோரியு போட்றா போஸ்ட்டு போட்டலு பெருசா யாரு எதுமே சொல்ல மாட்டாங்கனு இவுரு போட் டாரு போஸ்ட்டு
ம் ம்
எனக்கு நானு முடியாம இழுத்துனு இருக்க நைட்டு தூங்கின் இருக்குற நானு நல்லா
அ அ
அந்த எட்டு மணி நா மதியானோ ரெண்டு ரெண்ட்ர மணிக்கி தூங்குனவ நைட்டு எட்டு மணிக்கிதா எந்துரிக்கிறனே நானு அப் பாத்துக்கோங்க எந்துச்சோனே இவுரு போயி நீ இன்ஸ்டா லாகின் பண்ணி பாரு அப்டிதா சொல்லிந்தாரு அப்பறமேட்கா என்னா என்ன ஒனக்கொரு சர்ப்ரைஸு அப்டிலா சொல்லிர்ந்தாரு செரி போன பாத்தா நா போஸ்ட்டு சுத்திட்ருந்துச்சு நா வெளிய வண்ட்ட ஒன்னுமே இல்லியேன்ன இந்மாரி போஸ்ட்டு பாருன்னாரு போய் பாத்த ஒன்னே பாட்டுல்லா பாத்து எனக்கு ஒரே சந்தோஷ்மா சிரிப்பாந்துச்சு நல்லாத் அப்புற சுதி மெசேஜ் பண்ண சுதி எங் அப் அப்பாலா அப்பாவு ஆயாவா பாத்துட்டு இன்னா கேக்குறாங் பரே இன்னிக் ஃபுல்லா நீ அண்ணா அண்ணா கூட தா சுத்திட்டு வந்தன் சொல்றாங்க
ஒய் ஐயோ
ஆ சேரி எனக்கு முடிய்ல மூக்க ஊத்துது நா இன்னா பண்ணுவ நானு பேஸ்ரவ்ங்க பேசின் போட்டுனு உட்ட அப்டே அ பண்ணல அப்டின்ட்ட இல்லல்ல இது என்னிக்னா சாட்டர்டே நைட்டு நட்ந்துச்சு சாட்டர்டே நைட்டு் அப்ற சண்டே ஆயா ந்து இதுதோ பண்ணாங்க தாத்தா கேட்டாரு இதுகப்றோ ஒங்ளோட நீங்க லவ் பண்றீங்கதா வீட்லதா பேசி கல்லாண் பண்ண போறீங்க ஓகேதா எல்லாமே அனா இந் இந் அளவுக் எல்லாத்யு ப்ரைவசியா வச்சுக்கோங்க அப்னாரு இல்ல தாத்தா அது போஸ்ட்டு போட்டதே எனக் தெரியாது அவ்ங்க எனக் சர்ப்பரைஸ்ன்ட்டு அவ்ங்க இத் போட்டு இருக்குறாங்க இதுகப்புற போடவானா சொல்லுன்னாரு தாத்தா அப்பா வந்து கோவ்மாக்குறாறா ரொம்ப
யிய்யோ இவுள் பேஸ்னீங்ளா ஒங் அப்பா கிட்ட
இல்லியே அப்பா கிட்ட பேசியே நா ரொம்ப நாள் ஆவ்து ஏழு மாச எட்டு மாச ஆவ்து அப்பாட்ட பேசி
தோ ஆனா ஒங்க ஃபாலோ பண்றத்னால பாத்துட்டாங்ளா
நாமா அப்ப அவ்ங்க இங் அவ்ங்ளுக் வந்து போஸ்ட் ஏ ஐ டி உள்ள போய் பாக்க தெரியாது இப்ப இன்ஸ்ட்டால போனோ ஒனே நா அவ் ஃபோட்டோ தான வந்துருக்கு ஓனக்
நாமா ஆமா அம்மா
ஆ அந்த மாரி வந்துர்ச்சு மூணு ஃபோட்டோ போட்ருக்காரு பேய் பார் அப்டே பாத்துட் லைக் பண்ணனு மூணு ஃபோட்டோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண் பண்ணு
கமன் மற மறக்காம சஸ்க்ரைப் பட்டண தட்டிட்டு போ
அ அ அ பாலோ பாலோ
தோ ஃபாலோவா ஓக்கேங்க அந்த யூடியூப் சேனலு இந்த இன்ஸ்டாகிராமு ஓக்கே ஓக்கேங்க அ நல்லா ஒர் சம்பவோ பண்ணிவுட் டுடிங்க எப்பியோ நட்ந்த எப்பியோ நட்ந்ததுக்கு இன்னிக்கி போய் சொல்லி இருக்கீங்க நீங்க
ஆ அது எப்பியோ அத்தா சொன்னே இல்ல ஐய்யோ ஏசு அவுங்க பட்டே அன்னக்கி எடுத்தது தாத்தா ஃபோட்டோ அவுக்கே வந்து அது அத் நா போல அவ்ங்கதா என்ன பாக்க வந்தாங்க அப்டில்லா சொல்ட நானு நா பாப்பே எந்த ஃபோட்டோ
நா வந்து உங்க தாத்தா கி ட்ட சொல்றே அவங்களுகாக இந்த பொண்ணு சமச்சில்லா எட்த்துனு போச்சி நல்லா அழகா உங்க பாக்கெட்ல இருந்த தா நூற் ரூபா எட்த்துச்சி சமைக்கிறதுக்கே காசு
நா இருக் சேத்து வச்சு எட்த்துட்டு போனே காசு என்ட
ஆ சொல்லுவே உங்க பாக்கெட்ல இருந்து தா நூற்ரூபா எட்த்துச்சு கறி வாங்கறதுக்கு உங்ளுக் கூட அன்னிக்கு அனுப்புச்சே எதுக்கு இதுக்குதா
ம் சூப்பர் தரமா பண்றீங்க
உங்க தாத்தா நெனைப்பாரு கடைசில நா என்ன பவர் ஸ்டாரா கடசில என்ன காமிடி பீஸ் ஆக்கிட்டீங்க
ம் ம் அவரு அவன் நண்பரு இதெல்லா எப்ப நடந்துச்சு நா இந்த வீட்லதானே இருக்கே அப்டின்
ஆமா நெனைப் பாரு இந்த பொண்ணு நல்லா நம்மள ஏமாத்துத்து நம்ம தாம்ப்பா நம்மள பாத்துக்கிறா பாத்துக்கிறான்னு நெனச்சோ கடசிலயே நம்பளுக்கே நாமம் போட்டு போய்ச்சு
ம்
இப்ப அல்ட்டி மேட்டா இருக்குங்க உங்க வாழ்க்கை பாத்தீங்ளா நினையாத நேரத்துல வீட்ல போயி மாட்டின்னு இருக்கறீங்க
ஆ இத்திநிக்கும் இதுல என்னா ஒரு கொடுமனா என் வீட்ல இருக்கறவங்க எல்லாரும் பாத்ததுக்கு அப்புறந் தா நானே போய் பாத்தே
நல்ல வேல இன்பர்மேஷன் போங்கத்து போங்கச்சி வீட்ல இருந்தாங்க அதனால தப்பிச்சிங்க
வீட்லயா அப்ப என்னாச்சுல்ல ஆனா ஏ ஸ்வேதா அறிவே இல்லையா உனக்கு என்ன வேல பண்ணி வச்சிருக்க உனக்கு அவ்ளோ தைரியமா அப்பாவு ஆயாவு ஃபோட்டோ காட் டி என்ன கேக்குறாங்க அந்த பொண்ணுக்கு எவ்ளோ திமுரு பாரு எவ்ளோ தைரியம் பாரு அந்த பையன் கூட ஊர் ஊரா சுத்தினு இருக்கு அப்படின்னு கன்ஃபாமே பண்ட்டாங்க ஃபுல்லா நீ வந்து அண்ணா கூடதா இருந்தான்னு அவுங்க அடிச்சு சொல்றாங்க அப்படின்னு தா சொன்ன நா என்ன பண் றது நா நல்லா இருந்தா வாச்சு ஏதாச்சு யோசிக்கலா நானே மூக்குல ஒண்ணு ஊத்திக்கின்னு ஐய்யோ இப்படி மூச்சு வாங்கினு ஐய்யோ அப்பா ஏசுவே அப்டி சொல்னு உக்காண்டு இருக்கே நானு நா என்னத்த பேசுவே அப்டியா சேரி அப்டின்னா அவ்ளோதா புஸ் த பின்னநா என்னா பண்ணுவே சொல்லு அதுவூ எப்பா ம் செரி ஓகே பாய் நா வீட்ல கொஞ்சோ வேலலா இருக்கு கால் பின் நா வந்த்ட்டு அவங்ககிட்ட கால் பேசிட்டு உங்களுக்கு நா என்னான் சொல்றே
ஆ ஓகே ஓகே பாய்